என்னபா என்ன பண்றீங்க
ஆ சும்மாதான் இருக்க நண்பா சாப்டீங்ளா நீங்க என்ன பண்றீங்க வீட்ல இருக்க என்ன பண்றாங்க
நா சும்மாதா நண்பா இருக்க வீட்ல பாத்தீங்கன்னா மனைவி பாத்தீங்கன்னா வேலைக்கி போயிட்டாங்க நா வீட் ல தா நண்பா ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்ல தா இருக்க நண்பா வீட்டு வேலையெல்லா பாத்துட்டே நண்பா
சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்லங்க இதுவு ஒரு நல்லதுதாங்க ஏன்னா ஒரு காலம் மாற்றந்தாங்க இத்தன நாளா ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க இப்ப ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கும் போது ஒரு கால மாற்றத்தை எ எதிர்பாக்குறாங்க பரவாயில்லிங்க நல்லதுதாங்க
நா எனக்கு இது மாரி வாய்ப்பு கெடைச்சிருக்காதுங்க நா லவ் பண்றப்போ சும்மா நா மனைவிக்கிட்ட பாத்தீங்கன்னா லவ் பண்றப்ப காலத் துல இது மாரி ஃபண்ணா தா பேசிட்டு இருப்பங்க அத பாத்தீங்கன்னா இவ வந்து அது உள்ளுக்குள்ள வச்சிருப்பா போலங்க இப்ப பாத்தீங்கன்னா நா அவ வேலைக்கி போயிட்டுக்கா நா வீட்ல உக்காந்து நீட்டா டிவி பாக்கற பிளே ஸ்டேஷன்லா வாங்கி குடுத்துருக்கா நா கேம் விளையாண்ட்டு ஜாலியா அப்புடியே இருக்குறேனுங்க
பரவாயில்ல பரவாயில்லங்க நீங்க வந்து ஒரு அப்டின்னா இந்த மாரி யாருக்கு எந்த ஹஸ்பணுக்கு அமையாது இல்லைங்களா பரவால்லிங்க நீங்க
ஆமாங்க ஏன்னா நா வேலைக்கி போனாலுமே பாத்தீங்கன்னா லேக்ல சம்பாரிக்கிற மாரியெல்லா கெடையாதுங்க பத்தோ பதினஞ்சோ தாங்க இப்ப எப்ப என்ன படிச்சிருந்தாலு பத்தாயிரோ பதினஞ்சாயிரோந்தா குடுக்குறானுங்
உண்மதா உண்மதாங்க எல்லா பக்கோ அப்புடிதா போயிட்டு இருக்குதுங்க கால
வச்சு வச்சுதா இப்ப இருவத் இருவதாயிரோ இருவத்தஞ்சாயிரோன்னு குடுக்குறானுங்க அது போக நுப்பது ரூபா நாப் பது ரூவா தாண்டுறதுக்குள்ள வயசாயிறது இப்ப மனைவி பாத்தீங்கன்னா ஐ டில வேல செய்றங்கட்டி ஒரு நல்ல ஒரு பொ பொசிஷன்ல இருக்கங்காட்டி அவுங்க ஒரு செவன்டி ஃபைவ் இப்பத்திக்கு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னு ஒரு ஒரு மாதோ காலங் கழிச்சீங்கன்னா ஒன் லேக் பக்கோ வாங்கிருவாங்க நீங்க என்ன பண்றீங்க உங்க மனைவிலா என்ன பண்றாங்க
இல்ல இல்லங்க இனிமேல் தாங்க அதெல்லா இன்னு நடக்கலீங்க ஆ இந்த வருடம் குள்ள நடத்த தாங்க வாய்ப்பு இருக்குங்க நீங்கள்லா எப்டிங்க ஏ காதல் திருமணமா இல்ல காதல் திருமணம் தா சொன்னீங்களா இல்ல எப்படிங்க
நா பாத்தீங்கன்னு வைங்க நா வந்து காதல் திருமணம் தாங்க நீங்க என்ன மாரி வேலைக்கு போறீங்க நீங்க கொஞ்ச நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கான ஊதிய நெறைய கெடைக்கலாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இல்லைங்க நா வந்து நா என்ன சொல்றேன்னா ஆ இப்ப நா வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கியூசி இன்ஜினியரும் போயிட்டு இருக்க கியூ சி இன்ஜினியரா வந்து ஃபைனல் டச் பாத்துட்டு இருக்க இப்ப அது வந்து எனக் ஒன்னு புடிக்காத மாரிதா போயிட்ருக்கு நீங்க சொன்ன மாரி பத்தோ பதினஞ்சோ அந்த மாரி தா போயிட்ருக்குது அதா வேற ஏதோ பாத்துலா பாக்கலாமான்னு பாத்துட்ருக்கங்க நீங்க வேற எந்த மாதிரி பாக் கறீங்க இல்ல வீட்லே தா இருக்கலானு முடிவு பண்ட்டீங்களா
இல்லைங்க நா வேலைக்கே போவ மனைவி பாத்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இன்கிரிமெண்ட் ஒன்னு வரப் போது நா ஒரு பொசிசன்ல அவுங்க பாத்தீங்கன்னா ஹெச் ஆரா ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஐ டி ஃபீல்டுல இல்ல அவுங்களுக்கு இப் இப ஒன் அண்ட் ஹாஃப் லேக்கு இன்கிரிமெண்டோட வரப் போகுது
பரவால்லங்க
பாத்தீங் இங்க ஃபாரின்ல அமெரிக்கா போற மாரி இருக்குது அங்க்யே நாங்களும்போய் அப்டே செட்டில் ஆய அ யு எஸ் ஏ போய அங்கே போய் நாங்க செட்டில் ஆயிரலாமான்னு முடிவுபண்ணிருக்கோங்க
அங்க அங்க ஊதியம்லா உங்குளுக்குல்லா எப்புடி வருதுங்க பரவால்லிங்ளா எந்த மாரி
அம்முங்கரவ்களுக்குக் இங்க வேற அங்க அங்க சேல்ரி பாத்தீங்ன்னா அது எனக்கு தெரிய்லீங்க ஆனா பாத்தீங்கன்னா நறைய சேல்ரின்னாங்க எவ்ளோன்லா கர்ட்டா தெரியீலிங்க அனா டபுள் மடங்கு திரிபுள் மடங்கு கிறாங்க இப்ப வாங்கிட்டு இருக்
பரவால்லைங்க பரவால்லிங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வந் வந்து வேலைக்கு போறான் சொல்றீங்க நீங்க வீட்டுல இருக்கன் சொல்றீங்க நீங்க வந்து
ம்
வீட்ல இருந்துகிட்டு பணிகளை பார்க்கும் வேலைகள்ல்லா இருக்குதுங்ளா அந்த மாரில்லா நீங்க பண்லாமேங்க்கா
அ பண்ணு லாங்க எனக்கு அவ்ளோக்கு படிப்பு வசதி இல்லங்க எனக்கு சின்ன வயஸ்லே பாத்தீங்கன்னா அஞீசு ப்ப நாந்தா மூத்த சின்ன பையனுங்க எனக்கு மூத்தவுங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பேரு அண்ணங்க இருக்குறாங்க
சேர் செரிங்க
அவுங்களா பாத்தின்னா யாருமே வேலைக்குல்லா போலங்க நாந்தா ஃபேமிலிய வந்து ரன் பண்ணி ஒர்த்தவங்களயு கல்யாணம் பண்ணி அவ அந்த செலவு இந்த செலவு எல்லாமே பண்ணி ஒர் சில் பண்ணி இப்பத கல்யாணம் பண்ணங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கெ
சேர் சேரிங்க இல்லங்க அவுங்க அஞ்சு பேரு இருக்காங்கறீங்க அவுங்க அஞ்சு பேருமே சேர் செரிங்க அஞ்சு பேரும் அனா ஏங்க ஒரு வீட்டுக்கு ஒரு தொழிலுக்கு போயி வீட்ட முன்னேத்தனு அந்த மாரில்லா எதுவுமே பண்லைங்கிறீங்க நீங்க ஒரு ஆள்தா தசுப்பண்ண அப்டிங்கறீங்க ஏ எதனால என்ன காரணம்
அவுங்கள வேலைக்கு கீல்லா ஆக மாட்டாங்க ஊதாரித்தனமா சுத்திகிட் இருந்தாங்க நம்மதா ஃபேமிலி எடுத்து நடத்துற மாரி ஆயிபோச்சு ஆ படிப்புல்லா பாத்தீன்னா ரெண்டாவுது மூணாவுது போறப்பே பாத்தீகன்னா என்னயெல்லா வேற வேலைக்கு தாட்டி விட்டு அங்க பண்ணையத்துக்கு இருந்த அந்த வேலையெல்லா செஞ்சு முடிச்சு
சேரிங்க
அ இருக்கணுங்க என்னையு ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாண பண்ணிருக்கா அதுவே பெரிய விஷய தாங்க
கண்டிப்பாங்க அதெல்ல பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க இருந்தாலு நீங்க பொறுப்பான ஆளருக்கீங்க அந்த பொறுப்புக்காகவே உங்களயெல்லா கல்யாணம் பண்ணிர்ப்பாங்க அது வேற விஷயங்க
நீங்க அப்ப வந்து எந்த மாரு தொழில் குள்ள போயிட்டு இருந்தீங்க காதல் பண்றக்கமோ காதல் பண்ணும்போது
காதல் பண்றப்ப பாத்திங்கன்னா ஒரு நா பிரைவெட் கம்பெனில ஒரு வேலைக் போயிட்டு இருந்தேன்னுங்க அப்ப ஒரு பாத்திங்கன்னு வெங்க ஒரு ச எந்த மாரி தொழில்ன் தெரியுமா பனியன் கம்பெனி ஒன்னுஇருக்குங்க பனியன் கை மடிப்பாங்கன் சொல்லுவாங்க மடித்து வை அதை பாத்திங்கன்னா பேக் பண்ணி அனுப்பணுங்க அந்த மாரி வேலை செஞ்சுட்ருந்தாங்க
சேர் செரிங்க பரவால்ல பரவால்லைங்க எப்புடியோ ஒண்ணுங்க எதோ ஒரு வேல பொயிட்ருகிங்க ஒரு சிறந்த தொழில் தான இருக்கிங்க இப்ப மறுபடியுமா ஒரு கால் வந்து வருதுங்க மறுபடியு என்ன சொல்றது என்ன பண்றது எனக்கே தெரிய்லங்க
ஓக்கேங்க அதெல்லா ஒன்னு பிரச்சனை இல்லிங்க நீங்க உங்க வேலைய நீங்க பாருங்க உங்குளுக்கானது உங்குளுக்கானதுன்னு கன்ஃபார்ம் நடக்குங்க
கண்டிப்பாக நடக்குங்அ இல்லீங்க அவுங்க நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டோங்கலா அவுங்க எடுக்கலேன்னு வுட்ருஓங்க அவுங்க தொடர்ந்து ஒரு நாலு தரவ பண்ணும்போது தாங்க நமக்கான மன உளைச்சல் ஆகுது இல்லைங்ள
வேணா நல்லது நல்லதுங்க ஏனா மன உளைச்சலாறது நல்லதுதாங்க இவளுமே நம்ம வந்து அத ரொம்ப நம்ம எடுத்துக்கிறங்காட்டிதா மன உளைச்சல் ஆகு இத அவ்வளக்கு பெருசா எடுத்துக்க கூடாது இல்லங்க
ஒரு வேலைல இருக்கும் போது பாத்தீங்கனா எடையில நம்ம தொந்தரவு பண்ற மாரியான ஒரு இது நிகழ்வுகள் நடக்கும் போது பாத்தீங்களா மன உளைச்சலாகி
மைண்ட் வந்து அப்டி என்னமோ ஒரு இது மாரி பண்ணி அப்ரொ என் தேவயில்லாததெல்லாம் யோசிக்கோணு இல்லைங்களா
இப்ப பாத்து நீங்க இது மாரி மன உளச்சல் பண்றிங்க நண்பர்களாக இருக்கட்டு உறவினர்களாகட்டு தூக்கி போட்ருங்க எதுக்கு நீங்க உள்ள வெச்சிக்கிறீங்க
அதுல்ல நா எதுவு யோசிக்கலீங்க அந்த மாரி பண்றாங்க என்னங்க
இப்ப இங்க பருங்க இங்க வருங்க இப்ப நீங்க ஒரு நீங்க தெருவுல போறீங்க எல்லாருமே உங்களவே பாத்துட்டு இருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணு
என்ன தோணும் எல்லாருமே என்ன பாத்துட்டு இருக்காங்கனா பரவால நம்ம ஹாண்ட்சம்மா இருக்கமோ நம்ம கெத்தா இருக்கிறோ அந்த மாரி
ம் அந்த கான்ஃபிடென்ட் வருதுல்லங்க இப்ப நீங்க எல்லாரு என்னடா பாக்கறாங்க சொல்லி மறுபடியு ஓடிபோய் வீட்டுக்குள்ள ஒளியிலயே இல்லங்க அது மாரி இருக்கணுங்க அப்டி இருக்கணு
புரியுதுங்க உங்க மோட்டிவேஷனுக்காகவே உங்களுக்குல்லா எதொன்னு எத்து குடுக்கணுங்க
ம் ஓகே ஓகேங்க இத பத்திலா யோசி கூடவே எனக்கு பலக்கு கால்கள் வருங்க ஆனா நா அதெல்லா பாத்தீங்கனா தட்டி விட்டு போயிட்டே இருப்பணுங்க
கண்டிப்பாங் கண்டி
ஏம்மா மேல வரனா தட்டி உட்ரது தப்ப இல்லைங்க அது தட்டி உர்றது பாத்தீங்கனா எப்டி தட்டி உட்னூன் பாத்தீங்க வைங்க அவன் பொருளாதார ரீதியா அடிக்காம அவங்கள கஷ்டப்படுத்தாம தொந்தரவுப்படுத்தாம எதுவுமே பண்ணாம ஆனா தட்டி விட்ருனுங்க அது மாரி
அது நல்லா புரியுங்க புரியுது இல்லிங்க நம்ம வந்து தேவையில்லாத அ அவங்க நேரத்த கழிக்கதற்காக நமக்கு கூப்பிருந்தாங்கனா பிரச்சனை இல்லைங்க நம்ம தேவைக்குன் கூப்டு அவங்க எடுக்காத டைம்ல அப்றொ நம்ம எடுக்க முடியாத சில நேரங்கள்ல அவங்க கூப்பிடும் போது தாங்க சிரமங்கலதுல
சிரமத்த பத்திலா யோசிக்க வுடுங்க வரப்போற எவ்ளவோ ஓ பிரச்சன எல்லா கடந்து வந்த நீங்க இந்த பிரச்சனைக்காக வருத்தப்படுறத பாத்தா எனக்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சேரி செரி நீங்க கண்றது ஒரு வகையில உண்மதாங்க இருந்தாலு என்ன பண்றாதுங்க நேரங்கள் பாவங்கள் நம்மள போட்டு சோதிக்கும் போதுங்க நம்மளு சோதனையா போய்க்க வேண்டிதா
ஆமாங்க சோதனைய தாண்டனவே சாதனைன் இருக்குறப்பங்க
செரிங்க
ஒன்னு பண்ண முடியாதுங்க
வேற என்னங்க பண்றது நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுங்க ஆமாங்க
இப்ப எல்லா எல்லாருமே அப்டிதாங்க முன்ன மாதிரி இல்லைங்க சும்மா கூப்டு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கனு கேக்குறது எல்லா இல்லைங்க எதுக்கு கால் பண்றாங்க நீங்க என்ன என்ன பண்ணிட் ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா புரியுதுங்களா நல்லா இரு
புரியிது புரியிதுங்க நல்லா இருக்கீங்களா அ கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப வந்து எல்லா பொருளாதார ரீதி பொருளாதார ரீதியாதாங்க எல்லாருமே பாக்குறாங்க யாருமே மன ரீதியா பா பாக்கறது இல்லைங்க
ம் எல்லாருமே அப்படித்தாங்க இப்ப எல்லா முக்கால்வாசி பேரு அப்டிதாங்க ஆயிட்டாங்க ஏன்னா
கண்டிப்பா கண்டிப்பா உண்ம உண்மதாங்க
இப்பயுமே வீட்டுக்கு ஏ வர்ராங்கன்னு தெரியுங்களா இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு கூட பேசிட்டே இப்ப நீங்க ஒருத்தங்க கூட பேசுறீங்கனு வைங்க சொந்தக்காரங்க கூட பேசாமே அவங்க கூட பேசுறதே கிடையாது பேசுறப்ப வராது வேற பேசுறதே இல்ல டச்சே கிடையாதப்ப வராங்கன்னா எந்த நெலமையில் இருக்காங்க எப்டி இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இருக்கா படுக்கறக்கு வா வீடு வாசல் எப்டி இருக் அந்த ஒரு நோக்கத்துலதாங்க வர்றாங்க நல்லா இருக்கிறானுங்கலோ
நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்மைங்க இருந்தாலுமே அந்த சொல்லுங் சொல்லுங்க
இப்போ ஒருத்தங்க வந்ட்டு போனாலுமே அது நூறு பேத்துக்கிட்ட பப்ளீஸ் பண்ணீரு ப்பாங்க ஒரு மைக்கு வச்சு கத்திருப்பாங்க ம்
இப்பங்க நீங்க வந்து சொன்னது வந்து ஒரு நூத்துக்கு நூறு சதவீதோ உண்மதாங்க இருந்தாலு வந்து நல்லா இல்லினாலு வர்றவங்க அந்த மாதிரி இருக்காங்க நல்லா இருந்தாலு வர்றவங்களு இருக்காங்கல்ல நல்லா இருந்துட்டோம்னு வைங்களே நீங்க சொன்ன மாதிரி வராதவங்களு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வந்து பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கான் எப்டி இருக்கான் எப்டி வந்தது ஏ வந் இது இதெல்லா நெறையா இது பாக்குறதுக்காகவே வீடு தேடி வருவாங்க
ம்
அந்த மாதிரி ஆளுகளு இருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குதுங்களா
அ இருக்கட்டுங்க ஆனா இப்பதைக்கு இருக்கு இருக்குங்க எனக் இப்ப பாத்தீங்கன்னா நா வந்து இப்பதைக்கு கஷ்டப்படுற நிலைமையில தா இருக்கிறே கஷ்டப்படுற இப்ப இருக்க நிலமையில பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எப்டி இருக்கான் இவன்லா எப்டி இருக்கான் அந்த அத கேக்குறக்காக விசாரிக்கிறக்காக மட்டுந்தா இருக்கிறாங்கமா சுத்தி இருக்கறாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா கஷ்டத்துல தூக்கி உடுற மாதியு இல்ல கீழ விழுந்தா தூக்கி விட்டு பாக்குற மாரியு இல்லைங்க
புரியுது புரியுதுங்க எல்லா குடும்பத்திலயு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தாங்க செய்யறாங்க அ‌ சொந்தக்காரங்கனாலே அப்டித்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க
இதுமே வந்து இப்ப கல்யாணமாகி இத்தன வருட காலம் ஆச்சிங்க யாரு வந்து எட்டியு கூட பாக்கலீங்க அதுங்காட்டியும் நா எல்லாத்தையுமே யாரு யாரு எட்டி குழந்தையு பிறந்துருச்சுங்க குழந்தைய பாக்க வரலா வந்து யாருமே வாயிலயே வட சுட்றாங்க பஜ்ஜி சுட்றாங்க போண்டா சுட்றப்ப வாயிலயே அவங்க அப்டி சுட்றப்ப நா பார்வையிலயே சுட மாட்டனாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அவங்க வந்து எப்டின்னா ஆ சொல்றது மட்டுந் தாங்க நா வறே கொழந்தய பாக்க வருவே நா உங்கள பாக்க வருவே அந்த மாரிதா சொல்றது சும்மா வாயில மட்டு சொல்லிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா வர்றது கெடையாதுங்க அவங்க எந்த மாரி இருக்காங்களோ நம்ம நம்ம வெளிப்படையா எதயு சொல்லாம அவங்க எந்த மா றி இருக்காங்களோ அந்த மாரி நம்மளு நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒன்னுனா போகாம விட்றணு ஏனா நம்ம செயல்ல தாங்க காட்டணு வெளிப்படையா நம்ம எதுமே பேஸ்ல தெரிய கூடாதுங்க
பேச்சுலா இல்லைங்க வீச்சுங்றீங்க அப்பவே
கண்டிப்பா கட்டிப்பாங்க அதேதாங்க
நன்றிங்க வணக்கம் இன்னொரு அழைப்புல சந்திக்லாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க தொடந்து இணைப்பில இருங்க நா கொஞ்சோ இடைவெளி விட்டு வர்றேங்க
இடைவேளை விட்டா எனக்கு கான்டேக்ட் பண்ணுங்க
அ கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா நன்றி வணக்கங்க நன்றி நன்றி